ஆ தெளிவா கேக்குதுங்க தோழி நா பேசுனா உங்களுக்கு கேக்குதா
ஆ கேக்குதுங்க தெளிவா இருக்குங்க
சேரிங்க தோழி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ப ஆன் லைன்ல்லா வந்து ஷாப் பிங் பண்ணுவோம் பாத்திங்களா நம்ப ம் ஆன்லைன் ஷாப் பிங் பண்ணுவோ சில சமயோ வந்து நம்மளே வந்து கடைகளுக்கு போய் வந்து வாங்குவோ அ அந்த மாதிரி இதுல வந்து நீங்க ஆன்லைன் ஷாப்பிங் நல்லது நெனைக்கிறீங்களா இல்ல வந்துட்டு நம்ம இந்த மாதிரி போய் வாங்குறது நல்லதுனு நெனைக்கிறீங்களா தோழி
ஆம் துணிங்க பொறுத்த வரைக்கு நம்ம போயிட்டு வாங்குனாதா நல்லது ஏன்னா இப் ப ஆன்லைன்ல வரதெல்லா நம்ளுக் கு வந்து தெரியாது எப்டி இருக்கு துணி ஆம் அதுனால நம்போ வந்து மத்த பொருள்லாம் வாங்கிக்கலாம் ஆன்லைன்லேயே துணிங்க பசங்களுக்கு தேவையானது மட்டும் அதெல்லாம் வந்து கொஞ்சம் போயிட்டு வாங்குறதுதான் எனக்கு தெரிஞ்சு நல்லதுன்னு நான் நினைக்கிறேன் வேற உ வீட்டுக்கு தேவையான பொருள் அது மாதிரி பாக்குறது ஏன்னா நம்ப வந்து அதோட தரம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அது அ அதனால எனக்கு பொறுத்த வரைக்கும் அங்க போய் வாங்கறது நல்லது நீங்க எப்படி ஆமா ஆமா ஆமா
அஹ் நானும் வ நானும் வந்துட்டு பெரும்பாலும் ஆஹ் ஆன்லைன் ஷாப் பின்லா தோழி நால வந்து பாத்தீங்கனா ஏனா இப்போ நம்ப வெளியில போய் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ப போற அந்த டைம் வேஸ்ட்டு அது மட்டும் இல்லாம நம்ப வந்து ஒரு கடைகள வந்து ஒரு பொருள் வாங்கறப் போவ இப்ப ஒரு சுடிதார் மெட்டீரியல் வாங்க போறோன் வச்சுக்கோங்ளே ஆஹ் போவோம் நம்ப கண்ணு சும்மா இருக்காது இன்னு ரெண்டு பக்கம் வந்து பாப்போம் பாத்துட்டு சேரி இந்த டிரஸ் நல்லா இருக்கு அப்டின் சொல்டு ஆயிரவாக்கி நம்ம வந்து பிளான் பண்ணி போவ பஜட் போட்டு ஆனா பத்தாயிர ரூபா பில்லு வந்து எகறிட்டு வரும் சோ அந்த மாதிரி மாங்கள எல்லாம் இருக்கும் அதனால வந்து பாத்தீங்கனா நா வந்து பெரும்பாலும் நா பெருசா வெளியும் போமாட்டே ஏனா வீட்ல இருந்தேதா பெரும்பாலும் வேல பாப்பே ஏதாது பேங்க்குக்கு போறதோ இல்ல ஏதாவது விசேஷங்களுக்கோ அந்த மாரி போகும் போதுதான் வந்து துணி வாங்குறது எல்லமே திருமணத்துக்கு முன்பெல்லா வந்து பாத்தீங்கனா இந்த மாரி ஆன்லைன்ல ஆட்ரு போடறது அந்த மாரிதா இப்ப திருமணத்துக்கு அப்புறமும் வந்துட்டு திருமணம் சமயத்துல மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா இந்த சாரீகள் அதெல்லாம் எடுக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு பண்பாடெல்லாம் இருக்கு நம்ம குடும்பத்தோட போய் எடுக்கிறது ம அது வந்து அந்த மாதிரி இதெல்லாமே இருந்தது முகூர்த்தப்பட்டு அந்த மாதிரி நிறைய இருக்கு கில்லங்ளா அந்த மாரி திருமண சமயத்துல மட்டு நாங்க அந்த மாரி போய் எடுத்தோ குடும்பத்தோட ஹலோ கேக்குதுங்ளா தோழி ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ